வணக்கம் தோழி நல்லாருக்கே தோழி நீங்க எப்பிடி இருக்கீங்க
ஓகே தோழி என்னங்க தோழி வீட்ல எல்லாரு தூங்கிட்டாங்களா தோழி
இல்ல தோழி ஏ பொண்ணு இன்னு தூங்கவே இல்ல தோழி
செரிங்க தோழி என்ன பொதுவா நீங்க எல்லாருமே இந்த நேரத்துக்கு தூங்குவீங்க
ஆமா தோழி லேட்டா தா ஆகுது தோழி டெய்லி தூங்குறதுக் என்னா ஏ பாப்பா தூங்கவே மாட்டேங்கரா சீக்கிரமா முழுச்சுட்டே இருக்கறா
குழந்தைங்க இருக்கிற வீட்டுல அப்படிதாங்க தோழி அஹ் பாப்பாக்கு என்ன வயசு ஆ கொழந்தைங்க தூங்கிட்டாங்க தோழி
என் பாப்பாக்கு ரென்ற வயசு
சரிங்க தோழி
இவ பொறந்தலிருந்து சரியா தூங்கவே மாட்டீங்களா தோழி
ஆஹ் நல்லா குறும்பு பண்றாங்களோ
நல்லா சேட்ட பண்ணுவா துரு துரு துரு துருன்னு இருப்பா திடீர்னு சாப்பிட்டா நல்லா சாப்பிடுவா இல்லனா சாப்பிடவே மாட்டா
ஆஹ் ஒரு விஷயத்துல பாத்தா குழந்தைங்க நல்லா துரு துருன்னு இருக்கிறது சந்தோஷந்தான் தோழி ஆனா அவங்கள மேனேஜ் பண்ணக்கூடிய சக்தி நம்மளுக்கு இல்லையே தோழி
ஆமா கரெக்ட்டா சொன்னீங்க தோழி நா அதுதா டாக்டர்ட்ட கேட்டேன் இவ ரொம்ப துர் துர் தூரம் இருக்கா ஆனா சாப்பிட மாட்டேங்கிறா தூங்க மாட்டேங்கறா சரியா அப்டின்ட்டு நா நறைய தடவ கேட்டிருக்கே மருத்துவர்கிட்ட ஆனா அவர் என்ன சொன்னாரு பசங்க வளர்ற வரைக்கும் இது சகஜம்தா அவாங்க சாப்பிடும் போது சாப்புடுவாங்க வேண்டான்னுக்கும்போது சாப்புட மாட்டாங்க நீங்க ரொம்ப போர்ஸ் பண்ணாதீங்க சாப்புடலன்னா ஒரு டைமுக்கு அப்புறமா அவுங்களுக்கே பசி எடுக்கும் போது சாப்ட்டுதா ஆகணு அப்போ அவங்க வ வருவாங்க அப்போ ஊட்டுங்க அப்டின்ட்டு சொன்னாரு சரி அதனால நா விட்டுட்டே ரொம்ப ஃபோர்ஸ் பண்றது இல்ல
சரிங்க தோழி தோழி இன்னொன்னு கொழந்தைங்க வளர வளர தூக்கோ கம்மியாயிடு தோழி வெளையாட்டுத் தனோ வந்து ந நறைய வெளையாடுவாங்க தோழி தூக்கோ கம்மியாயிடு பசங்க ஒல்லியாய்டுவாங்க வளருவாங்க
ஆமா கரெட்டா
நம்பளுக்கு இ வந்து பாத்தீங்கன்னா நோய் நொடி இல்லாம கொழந்தைங்க இருந்தாலே நம்புளுக்கு அதுவே பெரு செல்வோ தோலி
ஆமா அது கரெக்ட் ஆ சொன்னுங்க சொல்லுனீங்க ஏன்னா இப்ப இருக்கிற பசங்க பத் பாத்தீங்கன்னா இ பண்ற சேட்டைக்கு அவுங்க வ இப்புடினு எவ்ளோ ஆக்டிவா இருக்காங்க அந்த மாதிரி நம்மளால இருக்க முடியில ப ஸ்ட்டு எல்லாம் பாத்தீங்கன்னா பாட்டிங்க பாத்துப்பாங்க ம நல்லா இடுப்புல வச்சுட்டு ஊட்டி விடுவாங்க இப்போ யாரும் இல்லை எல்லாரு வேலைக்கு போய்றாங்க
நாம்ப்ளே நம்ப கொழந்தைய பாக்கற மாரி இரு க்கு அதனால அவுங்க செய்ற ஒரு குறும்புத்தனத்த கூட ரசிக்க முடி டியில கோவோ வருது எரிச்சல் வருது அடிக்கிறோ திட்டரு கொழந்தைய வந்து வெறுப்பு காட்டுறோ ஆமா இப்பிடி தா தோழி இருக்கு
நா இப்போ நம்மளுக்கு ஒரு மென்டல் சப்போட்டு இல்ல பிசிக்கல் சப்போட்டு இல்ல காலில இருந்து நைட்டு வரிக்கு நாங்களே பாக்க வேண்டிதாருக்கு கணவர் கூட வேலைக்கு போயிட்டு நைட்டு வரும்போது எது எதுமே பண்றதுல்ல அவுங்க சாப்பாடு கொடுத்து சாப்ட்டுட்டு போய் கொஞ்ச நேரோ மொபைல் நோண்டிட்டு போய் படுத்துறாங்க நாம்மளுக்கு தா ட்வெண்டி ஃபோர் இன்ட்டு செவன் டியூட்டியாவே இருக்கு தோழி
டுவெண்ட்டி ஃபோர் இண்டு செவன் பத்தலைங்க தோழி,
கரைட்டா சொன்னீங்க ரொம்ப கஷ்டப்பட்டுதா இந்த டைம் நா எடுக்கறனே, உங்குளுக்கே தெரிதில்லையா இந்த மாரி டைம்ல பேசும்போது எப்பிடியாவது, இவளை தூங்க வச்சுட்டு பேஸ்லா பாக்கர முடிய மாட்
பரவால்ங்க தோழி அ கண்டிப்பா உங்களுக் கடின முயற்சிக்கான ஒரு கூலி வந்து கண்டிப்பா கடைக் தோழி
ரொம்ப ரொம்ப நன்றி தோழி, நம்ம கஷ்டப்பட்றதே எதுக்குநா நம்ம கொழந்தங்களையும் சந்தோஷமா வச்சுக்கணும் நம்ம கணவருக்கும் ஒரு நம்ம ரொம்ப சுமையா இருக்க கூடாது கொஞ்சம் நம்ம அவங்களுக்கு உதவியா இருப்போம், அப்டி சொல்லிட்டு தான் செரி ஏதாவது ஒரு பார்ட் டைம் ஜாப் பண்ணலாம் அப்படின்னு இந்த ஜாப்
நல்ல விஷ்யம் தோழி நாம வந்து அவங்களுக்கு க்கு பாரமாக இருக்கிறேன்றத விட நம்ம யாரையுமே நம்பி இருக்க கூடாது தோழி நாம நம்ம சொந்த கால்ல நிக் கொணோ நம்பகிட்ட நாலு காசு இருக்கணும்
ஆமா தோழி இப்போ நம்மல்க்கு ஏதாவது ஒண்ணு வேணுனா கூட நம்ம யாரையும் எதிர்பார்த்துட்டு இருக்க வேண்டாம், நம்ம கிட்ட நாலு காசு இருக்கும் போது நம்மல்க்கு என்னா வேணும் அப்டின்ட்டு நம்மளே கூட வாங்கிக்லாம் இவங்க வாங்கி தருவாங்க அப்படின்னு எதிர்
பாத்துட்டே இருக்க வேண்டாம், கரெக்ட் தான் தோழி எப்பயுமே வந்து அ அதாவது கல்யாணான புதுசுல வேணா அப்டி இருக்கலாம் இப்ப கொழந்த குட்டிங்கனு வந்துருச்சு நா நம்ம எதும் எதிர்பார்க்க கூடாது நம்ம பாட்டு நம்ம வேலைய பாத்துட்டு
ஆமா தோழி கரக்டா சொன்னீங்க ஏன்னா இப்போ இருக்கற காலகட்டத்துல ஏ ரொம்பலாம் இது பண்ணா ரொம்ப சண்டதா வருது, அது நம்ம தவிர்க்ணும். ஆஹ் நம்ளே எதாவுது ஒன்னு பண்ணி நம்ளே நம்ம காசு வச்சு இது இப்போ நா எங்காவது போனும் அப்டினா கூட என்கிட்ட காசு இருந்தா நா போயிருவ, இப்போ என் கணவருக்கு வேல இப்ப அவருக்கு எப்டினா, வாரத்துக்கான சம்பளம். அவருக்கு வேல இருந்துச்சுனா மட்டும்தா சம்பளம் வேல இல்ல அப்டினா அவருக்கு சம்பளம் ரொம்ப கம்மி, அஹ் ஒரு வாரத்துக்கு ஒரு ரெண்டாயிர ரூபா வந்தாலே பெரிய விஷ்யம் மாதிரி சோ அவரு வேல பண்ணும் போது மட்டும்தான் அவருக்கு சம்பளம் வரும். அந்த இதுல நம்ம கரெக்டா ஃபேமிலி ரன் பண்ணிட்டு நம்மளுக்கு இருக்கிற லோன் இதெல்லாம் கட்டிட்டு போறதுக்கே கரெக்டா இருக்கும் எக் ட்ரா செலவு பாத்தீங்கன்னா இப்ப எனக் க்கா ஏதாவது வேணும்னா இருக்கட்டும் இல்ல என் கணவருக்கே ஏதாவது நான் வாங்கி தரணும்னா கூட காசு இருக்க மாட்டேங்குது. இப்போ ரொம்ப வேலவாசி ஏறிடுச்சு. நம்ம ஏதாவது ஒன்னுப் பண்ணி ஒரு நாலு காசு வந்துச்சுன்னா கொஞ்சம் நிம்மதியா இருப்போம் அவரு எதிர்பார்க்கறது இல்ல தோழி நான் பண்ணணும் நான் பண்ணி அவருக்கு கொடுக்கணும் அப்டின் எதிர்பாக்குறது இல்ல ஆனா எனக்கு தோணுது நம்ம ஏதாவது ஒன்னுப் பண்ணணு ஏன் கணவக்கு எதாது து ஒரு உதவியா இருக்கணு அப்டின் தோணுது அதனாலதா நா எதாது ஒரு ஜாப் பண்றே அது வேற இல்லாம நம்ளுக்குனு ஒரு காசு இருக்கு போது தா நம்ப எது வேணா பண்ணலா
நல்ல விஷயோ தோழி அதுவு கணவருக்காக வந்து நீங்க இவ்ளோ நா வந்து இவ்ளோ சப்போர்ட் பண்ணி பேசுறத நெனச்சா ரொம்ப சந்தோஷமாருக்கு தோழி
ஆமா தோழி ஏனா அவரு அவங்க நிம்மதியா இருந்ததா நம்மளு நிம்மதியா இருக்க முடியு தோழி
ஆமா தோழி ஆமா தோழி உண்ம தோழி எனக்குமே பாத்தீங்கனா இந்த மாச கணவருக்கு பர்த்டே வருதுங்க தோழி பிறந்த நாள் வருதுங்க தோழி சரி இதுல ஏதா ச்சொரு ஒரு அமௌன்ட் கடைச்சா ஏதாச்சொரு ஷர்ட்டு ஏதாச்சு ஒன்னு வாங்கி குடுக்கலா
சூப்பர் சூப்பர் தோழி ஏனா நம்முளுக்குன்னு பாத்தீங்க னா ஒண்ணு அம்மா அப்பா தருவாங்க இல்லன்னா நம்ம கணவர் கிட்டதா வாங்கணு இதுவே நம்ம காசா இருக்கும்போது நம்ம எது வேணா பண்ணலா இது என்னா நம்முளுக்கு ஆச இருக்கோ அது நம்ம கணவருக்கு நம்ம வாங்கி தர்லா
கரெக்ட்டு தா தோழி கரெக்ட்
என்ன பண்ணலானு இருக்குறீங்க இப்போ கணவருக்கு பர்த்டே வரப்போது வேற
தோழி இ ஓ பேண்ட் ஷர் இப்ப ஷர்ட் எடுத்தர்லான் ருக்கே தோழி
அப்புடியா சூப்பர் சூப்பர் அதுக்கு மேச்சிங்கா பேண்ட்டு கூட எடுங்க தோழி கரெக்டாருக்கு ஒரு செட்டா குடுத்தாதானே நல்லாருக்கு
அதுதா தோழி நம்ப எப்டி எவ்ளோ வருமான வருதோ அது கேத்த மாரி பாத்து பண்ணிக்கலா
ம் ம் எந்த ஊர் தோழி நீங்க இந்த ஊர் தான சென்னை
கோயம்புத்தூர் தோழி
ஓ கோயம்புத்தூரு ஆமா நீங்க தோழி இருக்கீங்கல்ல மறந்துட்டே அங்க நறைய லூலு மால் எல்லா இருக்கே
இருக்கு தோழி எல்லாமே காஸ்ட்லி தா தோழி
ம் ம் அதுக்கப்றமா அங்க சூடியோ கூட இருக்கே தோழி அங்க சூடியோல
சூடியோல ஆமாங் தோழி ஆமாங் தோழி சூடியோல
அங்க போய் பாருங்க நானு போய் பா க நானு கொஞ்சோ ட்ரெஸ் எல்லா எடுத்த எ பாப்பாக்கு. அங்க நா வந்திருந்த போன போன மாசமா அதுக்கு முன்னாடி மாசம் வந்திருந்த அங்க எங்க தெரிஞ்சவங்க ரிலேட்டிவ் வீ க்காங்க ஃப்ரெண்ட்ஸு
கோயம்புத்தூர்ல ங்களா
ஆமா ஆமா கோயம்புத்தூர்ல ஆஹ் அது எப்படின்னா அந்த லூலு மால் பக்கத்துல தா இருக்கறாங்க எங்கவோ. ஹம் அந்த இப்போ நம்ம இங்கருந்து சென்னையிலந்து அது நம்ம இப்போ பஸ்ஸூ புடிச்சு வந்துறோனா கரெக்டா அந்த அந்த ஸ்டாப் தா வந்து விடறா தோழி. அந்த நியர்பை அந்த லூலு மால்கிட்டதா
ஆமாங்க தோழி இருக்கு தோழி.
ம் ஆ அங்க இருந்து ஒரு டென் மினிட்ஸ் தா அந்த உள்ள சந்தல தா இருக்கு வீடு. அவங்க அங்க வரும்போது அவங்க ஃபேமிலி கூட வந்திருந்த அந்த லூல மாலு அப்புறமா அங்க நல்லா ஒரு பெரிய கார்ட் இது மாதிரி பூங்கா மாதிரி ஃபோன் பண்ணிருக்காங்க. பார்க்கு ஓபன் பண்ணிருக்காங்க பா்த்தீங்களா?
எங்க தோழி பார்க்கு?
கோயம்புத்தூர்லதான் புதுசா ஓபன் பண்ணிருக்காங்க அந்த ரோஸ் கார்டன் மாதிரி.
எந்த இடம் தோழி டவுன் ஹால்ல சொல்றீங்களா தோழி?
அது டா என்ன தெரியல எனக்கு. எ‌எ‌ கூப்பிட்டுட்டு போனாங்க அங்கதா கோயம்புத்தூர்லயே ரோஸ் கார்டன்னு புதுசா ஓபன் பண்ணிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு அங்க போய் பாத்தனா
சரிங்க தோழி. நா கூட போற தோழி
நா சொல்ற உங்களுக்கு எந்த அட்ரஸ்ஸு. நீங்க போகலையா இது வரைக்கு
நா போயிருப்ப தோழி. நா பாக்கற தோழி.
உம் சரிங்க தோழி நீங்க போய் பாருங்க. சரிங்க தோழி, உங்ககிட்ட பேசினது ரொம்ப மகிழ்ச்சி. ஈஸியா இருந்தது. நம்ம மீண்டும் தொடர்ந்து பேசலாம் தோழி.
மிக்க நன்றி தோழி மிக்க நன்றி. ஆஹ் தோழி.
பாய் பாய்